என்ன தோலா ஹலோ கேக்குதுங்களா
ஹலோ
ஆ கேக்குதுங்களா தோலா
கேக்குது கேக்குது
நான் சும்மாதாங்க இருக்க நீங்க என்ன பண்றீங்க
நா இப்பதான் சாப்ட்டு வந்தன் சாப்ட்டாச்சா தோசை
ஓ நான் இன்னும் சாப்டலாமா அப்பா இன்னும் வரல வீட்டுக்கு திருநெல்வேலி போயிருக்காங்க
யா ஏய் ஒரு செகண்டு கம்னு இருங்கடா ஆ
அ என்னங்க பேக்ரவுண்ட் ரொம்ப அழகா சவுண்ட் கேக்குது
ஆ
ஆ இன்னைக்கு எங்க அம்மா திருநெவல்வேலி போனாங்க மார்னிங் போனாங்க இன்னும் வரலை ஸோ பட்னி தான்
ஆ நீங்க செஞ்சு சாப்ட வேண்டியதுதான
நா செஞ்ச நானே சாப்ட முடியாதுங்க
யா
எனக்குதான் சமைக்க தெரியாது சமைக்க தெரிஞ்சா சமைச்சு சாப்பிடலாம்
இன்னு உனக்கு இந்த இப்டி பெரிய பொண்ணா ஆய்ட்டு இப்டி சமைக்க தெரியாதுன் சொன்னீங்கன்னா என்னா அவ்ளோதா அம்மா தா சமைக்க கத்துக்கணு காலேஜ் தான படிக்கிறிங்க இல்லயா
இவ்ளோ தாங்க திங்ஸ் கை கெட்டுற மாதிரி வச்சா கூட எடுத்து சமைக்க தோணு இவன ஒரு ஒரு திங்ஸயாவது எடுத் எதுக்குன்னா சேர் போட்டு சேர் போட்டு ஏறதுக்கு நா பேசாம உக்காந்துப்ப கம்முனு
சமைக்காமையே இருக்க முடியுமா சாப்டாமயு இருக்க முடியுமா
என்னங்க என்னங்க என்னங்க கிளியர் இல்ல கிளியர் இல்ல
அதுக்காக சாப்டாம இருக்க முடியுமா பசிக்மே பசி
ம் இல்லயே பசிக்கலயே இவ்ளோ நேர தண்ணி குடிச்ச வயறு ஃபுல்லாவே தா இருக்குது
ம் இப்ப இன்னைக்கு என்ன பண்ணீங்க இன்னைக்கு காலேஜ் இருந்துச்சா காலேஜ் போனீங்ளா எப்டி போச்சு காலேஜு நண்பர்கள்ல்லா எப்டி இருக்காங்க நலமா இருக்காங்களா
காலேஜ் இருந்துச்சு காலேஜ் போரிங் அன்ட் பண்ணியாவு இருந்துச்சு மார்னிங் போனே மார்னிங் போனா நாங்க வந்து கா ம் சொல்ற கேளுங்க மார்னிங் வந்து ஃபர்ஸ்ட் பீரியட் அக்கௌண்ட்ஸ்ஸு மேம் வரலன் சொல்லி ஹாப்பியா இருந்தா வந்தா பாருங்க ஈ காமஸ்ஸு வந்து வச்சு வச்சு கிளாஸ் எடுத்து படிக்க வச்சுட்டா எங்கள அடுத்தது அதாவது அவளுக்கு செகண்ட் பீரியட் தா வந்து இ காமர்ஸ் ஃபர்ஸ்ட் பீரியடே வந்துட்ட செரி எடுத்துட்டு போயிருவான் பாத்தா செகண்ட் பீரியட் போய்ட்டா போய்ட்டு வந்து கிளாஸ் நடத்துனா ஃபுல்லா கிளாஸ் நடத்துனா ஒன் ஆர் வச்சுட்டு திரும்ப செகண்ட் ஆர் போய்ட்டா போய்ட்டு போய்ட்டா அதா சொல்றாங்களே போய்ட்டு மூடிட்டு இருக்க வேண்டிதான பத்து செகண்ட் ஒருக்கா வந்து அமைதியாயிருங்க அமைதியா இருங்கன் சொல்லி எழுப்பி விட்டு போய்ட்டா நா என்ன பண்ண தெரியுமா வந்த கோவத்துக்கு பேசுற பொண்ணுங்களல்லா எழுப்பி விட்ருவ சம்ம குடுத்துட்டே கம்முனு டென்ஷன் ஆய்ட்ட என்ன எழுப்பி விட்டவொனே சித்திர மாத முடிஞ்சு தேர்ட் பீரியட்னு சரி நான் முதல்வன் தான மேம் வரமாட்டாங்கன் சந்தோஷப்பட்டா கிளாஸ் மேம்னு சொல்லிட்டு ஒருத்தி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டாங்க முடிஞ்ச்சு அந்த பீரியட் அவா எடுத்துக்கு அவா அடுத்த அந்த பீரியட் எடுத்துட்டா இம்போர்ட் அன்ட் எக்ஸ்போர்ட்டட் இருந்து சொல்லித்தரா ஐயோ அவா போட்டா அரு அருன் அருத்துட்டு திரும்ப சாப்ட்டாச்சு சாப்ட்றதுக்கு ஃப்ரெண்டுக்கு வெயிட் பண்ணா ரெண்டு பேர் ரெஸ்ட் ரூம் போறேன் சொன்னாங்க உறங்கிட்டாங்கன்ன நெனைக்கிற அங்கயே நாங்க நெனச்சு போல உறங்கிட்டாங்கன் நெனச்சிட்டோ பசி தாங்க முடியாம சாப்ட்டோ திரும்ப வந்து சண்ட அதுக்கு எப்டி நாங்க வர ரம்மு நீங்க சாப்புட்லா எப்பவு சேந்துதான சாப்புடுவோ இது என்ன புது பழக்கமா இருக்கு அப்டிங்கிட்டு சண்ட அந்த சண்டய முடிச்சுட்டு உக்காந்தா அடுத்து என்ன பிரிடு ஆ இங்கிலீஷ் பிரிடு இங்கிலீஷ் மேம் வர்ல
ஒச்சுதா இருந்ததே
இருந்து ஒர்க் பண்ணிட்ருந்த
ஆ
உக்காந்து ஒர்க் பண்ணிட்ருந்தே கொஞ்ச செரி ஒர்க் பண்ணி முடிச்சர்லா அப்டின் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்ருந்தே அப்பற லாஸ்ட் பீரியட் தமிழ்
ஆ
தமிழ் மேம் வந்து நாங்க வந்து எப்போ வந்து தாலாட்டு பாடுற மேம்னு நெனச்சோ இவ கொஞ்ச டிஃப்ரெண்டா இருக்கா சோ வெச்சு பேசிட்டே இருக்கா அவ இஸ்ட லைக் வந்து அவ மா மார்த்தான்ட தெரியுல்ல கன்னியாகுமரில தெரி ஆ அந்த ஏரியாலால போல தெரியாதா லைக் அங்க வந் து மலையாளமு தமிழு சேத்து பேசுவாங்க ஃபுல்லா அவ வந்து லைக் முடியதா வந்து மயிருன் சொல்ற எங்க கிட்ட லைக் அவ அந்த சைடு ஏரியானால எங்களுக்கு கெட்ட வார்த்த போடற மாதிரியே இருக்குது சிரிப்பு தாங்க முடியாது நாங்க வெச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கோ ஆ ஆம் ஆமாமா அ அப்பற வந்து என்ன ஆச்சு இது ஆமாமா ஆ அப்பற வந்து என்னாச்சு அது அப்பற வந்து என்னாச்சு என்ன பண்ணோ அப்பற சொல்ல சொல்ல நாங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தோ மேம் என்ன இதே வந்து திரும்ப வந்து அவ வந்து அவள வெச்சி எங்களுக்கு வீடியோ எடுக்கணுன் ஆச ஏனா அவ செம்ம கேரக்டரா இருக்கா எங்களுக்கு அவள நல்லா புடிச்சு போச்சு ஏன்னா இதுவரைக்கு எந்த மேமு அப்படி பேசலையா இப்ப அவள ஸ்னாப் எடுக் றன் சொல்லி அந்த ஃபோன் எடுத்து அவள எடுத்தா அவ நிக்க மாட்டா அவ சும்மா இருப்பாளா அவளாஞ்சி ட்டே இருக்கறா டென்ஷன் ஆயிடுச் திரும்ப நீ ஒன்னு ஸ்னாப்பே எடுக்க வேண்டான் சொல்லி உக்காந்துக்கிட்டு திரும்ப அவ போய்ட்டா லைக் யாரோ செத்துட்டாங்களா சோ அதுக்கு போறேன் சொல்லி போயிட்டா
ஆ
அதுக்கப்பற என்னாச்சு ஈவினிங் வந்து எ ஃபிரெண்டு கால் பண்றா திடீர்னு இவ எதுக்கு டா நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம ஃபோன் பண்றா காலேஜுக்கு வரல என்டா கேட்டா காலேஜுக்கு வெளிய வந்து நிக்கறாளா எங்கள பாக்க ஆர்வமா எங்கள பாக்காம இருக்க முடியலையா பாக்காம இருக்க முடியலையா உருட்டுறா எங்கிட்ட உருட்டு அவ அந்த சைடு வந்துருக் கா வந்துகிட்டு எங்கள வந்து சும்மா பாக்க வந்தாலா ஃபோன் அடிச்சுட்டு பேசிட்டே போறே எங்க வந்திருக்கிங்கன் கேக்குறா அங்க வரைக்கு நின்னு எங்கள பாத்துட்டு உடனே பைக் எடுத்துட்டு போறா லூசு மாதி பாத்துகோங்க மெனக்கெட்டு வந்திருக்கா எங்கள பாக்கனுனு நின்னு பாத்து பேசிட்டு தானே போனு எங்கள பாத்தாலா ஒடனே பைக் எடுத்துட்டு போறா ஐயோ ஃபோன பண்ணி ஃபோன பண்ணி திட்டு திட்டுன்னு திட்னதுக்கு அப்புறோ வந்தா வந்துட்டு சொல்றா காய்ஸ் உங்கள பாக்காம இருக்க முடில காய்ஸ் எங்ளால என்னால முடில காய்ஸ் நெஞ்செலா வலி அங்க இன்னொரு இன்னொரு பொண்ணு அந்த ரெண்டு பேரு ஆப்செண்டு இன்னிக்கு ரெண்டு பேரு வந்திருக்காங்க பைக்ல சுத்திக்கிட்டு வராங்க எங்ளால இருக்க முடில காய்ஸ் எங்ளால உங்கள பிரிஞ்சு இருக்க முடில மூனு நாள் ஆல் ரெடி மிஸ் பண்ணிட்டோ காய்ஸ் முடியல காய்ஸ் நாங்கோட செருப்பு பிஞ்சிரு அப்பிடி உள்ளவ மூடிட்டு காலேஜுக்கு வந்திருப்பா லீவ் போட்டு படம் பண்றியா அப்டின்னு கேட்டு சொன்னதுக்கப்றோ பைக் எடுத்துட்டு போயிட்டா நாங்களு பஸ் ஏறி வந்திருக்கோ இன்னிக்கு நாள் இப்பிடிதா போயிருக்கு உங்குளுக் என்னப்பா காலேஜ் லீவு உள்ளயே இருந்திருப்பீங்க
ஆ இன்னைக்கு வந்து காலயங் காத்தால எந்துருச்சி எந்திச்சி உக்காந்து பாட்டு போட்டு வைப் பண்ணிட்டு யாரோ பாட்டு கேட்டாங்க இந்த இந்த பாட்ட போடு அந்தப் பாட்ட போடு இந்த பாட்ட போடுனு அ சேரி இந்த பாட்டு அந்த பாட்டு எல்லா பாட்டு போட்டு கொன்நேர் கழிச்சு அப்றோமா சேரி ஒ ஓ கே நா போயிட்டு வாரே கய்ஸ் டாட்டா அப்டின் சொல்ட்டு வன்ட்டே வந்து படுத்து துங்குனோ ஜாலியா போகனை தூங்கிட்டி யம் எ கசின் வந்து ஃப்ரெண்ட் கேம் வெளாட கூப்டா சேரின்னு போய் கேம் வெளாடிட்டு பாத்தா சேரி அப்றோமாவ் ஒக்காந்து ஒரு சீரிஸ்ல ஒரு எபிசோடு பாக்கலா அப்டினு ஒக்காந்தோ ஒரு எபிசோடு பாத்துட்டு அனுப்புறம் மா மறுபடியு தூங்க ஆரம்பிச்ச தூங்குன தூங்குன தூங்கிட்டே இருந்தா அப்றோமா சாப்ட போயிட்டு மறுபடியு வந்து படுத் தூங்கிட்ட அப்றோமா இப்பதா ஏஞ்சு போயிட்டு சாப்ட்டு வந்து இப்ப நா உங்ககிட்ட பேசிட்ருக்க இதுதா இன்னிக்கு நடந்தது சாப்டுட்டு தூங்குனே அதா இன்னிக்கு நடந்தது
ஓ ஓ ஜாலிதா இன்னுர் நாளைக்கு மேம் வந்து கொஞ்சோ ஜாலி தா நாளைக்கு எங்குளுக்கு புடிச்ச தமிழ் மேம் வராங்க அப்பறோல்லா எங்க மாமியார் என்னோட ஃப்ரெண்டோட மாமியார் வராக லைக் பாகத் அ அப்புடியா அதாவது எ ஃப்ரெண்டோ
நா வந்து இந்த பொண்ணுக் புட்ச்சுருக்கா ணா
ஹப்புடி இல்ல நாங்க வந்து பேர் வெச் எ ஃப்ரெண்ட் லவ் பண்ற பையனோட மாமியார் பேர இவளுக் வெச்சுக்ட்டோ ஜெசிமா மாமி அப்புடின் சொல்லி வெச்சுக்கிட்டோ லைக் அந்த பையனோட மாமா பேரு ஜெசிம்மா சொன்னாங்க அப்புடி வெச்சுட்டோ ஜெசிமா மாமி வராங்க அப்டின் சொல்ட் நாளைக் யா ரெண்டார் அவுங்க சோ மூண் ஆர் ஃப்ரீ டூ ஹார்ஸ் வந்து ஒண்ணு தமிலு இல்ல ஒண்ணு இங்கிலீசு இன்னொனு இம்போட் அண்ட் எக்ஸ்போட்டு
ஆ
ஒண்ணு ஸ்பீட்டி வரு க்ளாஸ் மேம் வருவாங்க இன்னொண்ணு வந்து யார் வருவா இங்கிலீசு லபலபலபலு பேசிட்டுவர்க் வருவா
ஆ
நாளைக்கு அவுங்குளு வர்லன்னா ஹாப்பியா இருப்போ
உம் பேசாம நீங்களு போவாதீங்க லீவ் போட்டு ஒக்காந்துருங்க ஜாலியா இருக்கு
நா வேணா நாளைக்கு போயிதா ஆகணு லீவ் போட்றது வந்து லாஸ்ட்டு போட்டா போது இப்பவுமே லீவ் போட்றது கொஞ்சோ வேணான்ட்ருக்கு லாஸ்ட்ல வந்து அந்த பதினெட் டு லீவ வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்லா எடுக்க வேண்டியதுல்லா
உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் அடனன்ஸ் இல்லையா டே வைஸ் அடனன்ஸா
உம் இப்ப வந்து வ ஒரொரு பீரியடுக் அட்டன்ஸ் போடுவாங்க தெரிமா வந்து வர மேம்லா அடனன்ஸ் போடுவாங்க
ப்ரியட்டுக்கு அட்டனன்ஸா இல்ல ஒரு நாள் அட்டனன்ஸானு கேக்குறாங்க ஒரு ஒரு நாள் அட்டனன்ஸுனா ஒரு ஒரு நாள் அட்டனன்ஸுனா டே பை ஜீரோ இது பண்ணுவோ ஒரு ஒரு பீரியட்னா அந்த பீரியடுக்கு மட்டு அட்டனன்ஸ் மெயின்டென் பண்ணா போது
ம் அப்படியு பண்ணுவாங்க ரெண்டு விதமாவு பண்ணுவாங்க பஸ்ட்டு மார்னிங் வந்து ஒரு அட்டனன்ஸ் எடுப்பாங்க டே அட்டனன்ஸ்ன்னு சொல்லி எத்துகிட்டு போய்ருவாங்க ஆபிஸ் ரூம்ல
அ ஏன்னா இப்புடின்னா வந்து நாங்க அப் ப்டியே ஒரு ஒரு மேம் கிட்டேயா போய் மேம் அட்டனன்ஸ் போடுங்க மேம் அப்ப அட்டனன்ஸ் போடுங்க மேம் நா க்ளாஸ் அட்டன் பண்ணே அப்பனடின்னு சொல்லி மேம் நீங்க அட்டனன்ஸ் தெரியாம தப்பா போட்டிங்க நா வந்தே நீங்க தப்பா போட்ருக்கீங்க அப்டின்னு சொல்லி ஓகேப்பா அப்டியா அப்டின்னுவாங்க அவுங்க நூத்தி இருவது பேர் அறுவது ஒண்ணு அறுவது பேர் இருப்போ க்ளாஸ்ல இல்லன்னா நூத்தி இருவது பேர் இருப்போ இதுல மெயின்டெயின் பண்ண முடியாது அவுங்களால செரி ஓகேப்பா போட்டுர்றே அப்டின்ருவாங்க நாங்களு ஓகே மேம் அப்டின்றுவோ கையோட அவுங்க மாத் த்துற வரைக்கு இருந்து பாத்துட்டு மாத்துனதுக்கு அப்பறந்தா வருவோ தேங்க்யூ மேம் அப் டின்னு சொல்ட்டு வந்துருவோ அவுங்களுக்கு பச்சயா தெரியு நா க்ளாஸுகே வர்லனு ஒரு நாள் என்னாச்சு ஒரு வாரோ ஃபுல் னல்லாவே நா அந்த பீரியடே போல அந்த மேம் ஓட பீரியடுக்கே அவுங்களுக்கு நல்லா தெரியு என்ன அவுங் களுக்கு ரோல் நம்பரோட சொல்லுவாங்க எ பேர தம்பி அதுக்கப்பறோ நா ஒரு நாள் ஒரு வாரோ கழ்ச்சு போனே போன ஒட்னே என்ன பா தம்பி ஒரு வாரோ அட்டனன்ஸ் மட்டு வாங்கிட்ட க்ளாஸ்கே வர்ல அப்டின்னாங்க மேம் நா வந்தே மேம் என்ன மேம் பொய் சொல்றீங்க இப்புல்லா சொல்றீங்க மேம் நா வந்தே மேம் அப்டி என்ன டேய் டேய் கம்முனு இரு எனக்கு தெரியு எல்லா டூலியட் ரோசன் ஆ ரோல் நம்பருக்கு எம்பது நீ வரவே கெடையாது அப்டின்றாங்க
ம்
ஓகேயா மேம் மேம் நா வந்தே மேம் நீங்க கவனிக்கலன்னு நெனைக்கிறே நா பின்னாடி பெஞ்சுல உக்காந்துருப்பே நீங்க கவனிக்கல அப்டின் சேர்ரா சேர்ரா போடா போடா எல்லா தெரியு போடா போடான்ட்டாங்க
செரிதா செரிங் நம்மளுக்கு குடுக்கப்பட்ட நேரோ முடிவடைந்தது மீண்டும் ஒரு அழைப்பில் மீண்டும் இணைவோம் நன்றி வணக்கம்
என்னாச்சு மேம் ஃபாய்